வணக்க
ம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நைட் என்ன சாப் அ நைட்டு சப்பாத்தி வித்து குருமா சொன்னீங்க ஓகே மறந்துருச்சு
நீங்க என்ன சாப்ட்டீங்கனு சொல்லவே இல்ல ஏ
நா சாப்ட்டே சொன்னேனே நூடுல்ஸ் மே மேக் மேக்கி
மறந்துட்டே லைக் எனக்கு மறந்துருச்சி அப்டிதா இருக்கு நனைக்
ஷாட்டம் மெமரி
என்ன மெமரி ஆனா பழைய மெமரில்லா ஞாபகோ இருக்கு பழசு ஒரு நாலஞ்சு வருஷ முன்னாடி நாலஞ்சு வருஷ முன்னாடி அன்னைக்கு நடந்து கரக்டா சொன்ன கரெக்டா சொல்லுவே எல்லாருமே ஷாக் ஆகிடுவானுங்க அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு ஆமா தா அது டேலண்ட்லா அது இல்லைன்னா நம்மள அவ்வளோதா முடிச்சு விட்டுருவானுங்க
முடிச்சுட்டுருவாங்க
ஆமா ஒரு டேட் நா டேட் ஞாபகம் வக்கணுங்க லாஸ்ட் இஷ்யூ அப்டிதா ஆச்சு இங்க லாஸ்ட் இங்க ஒரு பைய என்னையே ஏமாத்திட்டா
எப்டி
லைக் ஒரு அக்கௌண்ட வாங்கிட்டு இது பண்ணிட்டு ரெண்டு அக்கௌண்ட் வாங்கனா
செரி
போன் ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஃப்ரெண்டு விட்டான்டா தா இருக்கா சேரிடான் சொல்றான் இன்னொரு அக்கவுண்ட் அவனுக்கு ஃப்ரீயா கு டுத்தே வச்சுக்கோ போடா இந்த அக்கவுண்ட் வச்சு வெளெயாடுன்னு சொல்ட்டு
செரி
தலைவன் என்ன பண்ட்டுருக்கா ஃப்ரீயா குடுத்தா அக்கவுண்ட்டையு வச்சிகினு அந்த அக்கவுண்டையு வச்சுனுகிறா நா கேக்கல நா ஐஃபோன் ஒண்ணு வித்தே அவகிட்ட ஐஃபோன் ஒண்ணு சேல் பண்ணே மொபைலுமே சேல் பண்ணு எதாச்சு வரு அப்பலு குடுத்தே ரிட்டன் குடுக்கும் போது ஐநூறு ரூபா கம்மியா வாங்கினே ஐநூறு ரூபா விட நா கம்மியா கேட்டே எக்ஸ்சேஞ் கேக்கும் போது நா அதா சொன்னே ப்ரோ அமௌண்ட்ல்லா தர முடியாது என்னா சொல்லி வாங்கின இப்ப என்ன சொல்லி இது பண்ற என்ன பண்ண என்ன ஓடச்ச எனக்கு தெரியாது அதெல்லா அமௌண்ட்லா தர முடியாதுன்னு சொல்லிட்டே நா ஸ்டிட்டா பேசிட்டே அவன் என்ன சொல்றா ஓஹோ நீ அப்டி வரியா ப்ரோ நீ குடுத்த ஐடியா இல்ல ப்ரோ அப்படின்னான் எப்டி ப்ரோ இல்லாம இருக்கும் நீ ஃபோன் எடு ப்ரோன்னு சொன்னே
ம்
எனக்கு நல்லாவே தெரியு அந்த மூணு அகௌண்டுமே அவங்கிட்ட இருக்குதுன்னு சொல்ட்டு நா எதுக்காக விட்டு வச்சிருக்கே தெரிஞ்சே பைய சரி நம்ம பையன் சொல்லி நா விட்டு வச்சிருக்கே அவன் நம்மகிட்டேயே இதுவா பேசு நா எப்டி இருக்குமோ டென்ஷன் ஆயிடுச்சு சேரி ப்ரோ நா அதா சொன்னே ப்ரோ அ து இருந்துச்சுனா ரெண்டு அக்கௌண்டுமே நா எடுத்துப்பே பரவா இல்லயான்னு சொன்னே பரவாயில்ல ப்ரோனு சொன்னா நா தேட்னே அவன் ஃபோன வாங்கி அ ஃபோன்ல ஒண்ண கிடைக்கல ஏ ஃபோன எடுத்தே எடுத்து ரெண்டாயிரத்தி இருவத்தி மூனா ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி மூணு இருவ த்தி நாளு அந்த சேட்டுக்கு போனே ஜூலைல கரெக்டா ஒரு டேட் போய் அந்த ப்ரொஃபைல பிடிச்சி அவன் ஜிபே பண்ண அமௌண்ட்டு நா ஜிபே பண்ண இன்னொரு டீலரு ஜிபே பண்ணது ஹரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜிபே பண்ணது வாங்குனது மெயில் எல்லாமே எடுத்துட்டே ஸ்டன் ஆயிட்டான் ப்ரெண்டா இவனு எப்பறா எடுத்த ப்ரோ ப்ரூஃப் காமிஸ்டே அந்த அக்கௌண்டு என்னோடுது அந்த ஒன்னு குடுத்துட்டு நீ போயிட்டே இரு ப்ரோ உங்களுக்கு அமௌண்ட்டு கெடையாது ஒண்ணு கெடையாது நீ குடுத்த ஆறு பவுன் எனக்கு தா ஆமா அக்கௌண்ட் எனக்கு தா நீங்க என்ன என்ன வேலை பாக்குற தெரிஞ்சே குடுத்தே தெரிஞ்ச பைய எதுக்கு பிரச்சனன்னு சொல்ட்டு எங்க கிட்டயே இந்த மாரி பண்ணா எப்டி ப்ரோ அவங்க ஒத்துக்கன்னே சரி அமௌண்ட் ஒன்னி ஒரு அகௌண்ட் வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறோ நானே ஒரு ஐநூரூபா கைல குடுத்துட்ட
சேரி தா
ரொம்ப ஏமாத்துனா தப்பு தான நா தெரிஞ்சிதான விட்டு வச்சிருந்த எதுக்கு மறுபடியு போய் பஞ்சாயத்து போனன் சொல்ட்டு நா விட்ட போன வாங்கினவ பத்து நாள் இருவது நாள் யூஸ் பண்ணிட்டு இல்ல அ போனு வேண்டா ப்ரோ எனக்கு புல் அமோண்ட் ரீஃபன் பண்ணுங்கனா எப்டி பண்ணமுடியு நீங்களே சொல்லுங்க
சேரிதா
தப்பு தான பிஸ்னஸ்னா டீல்னா டீல் தான ஒரு அமௌண்ட்ட கம்மி பண்ணி தான எடுக்க முடியு நா என்ன நா மறுபடியு பத்தாய்ரூபா இநன்ஸ் பண்ணணு மறுபடியு எவனாச்சு வாங்கணு அவணு கொரியர் போடணு அது வரைக்கு ஏதாச்சு ஆய்ருக்கு அவ இது பண்ணி தண்ணில போட்டானோ என்ன போட்டானோ ரெண்டு நாள்க்கு அப்றோ டெட் ஆய்டுச்சுனா யார் பொறுப்பு
ம்
ரிஸ்க்கு ஃபக்டர் இருக்குல்ல
ஆமமா
ஆமா ரிஸ்க் இல்லாம இது பண்ண முடியாது அதனாலதா சொல்லி பழைய பஞ்சாயத்தலா எடுத்து இது பண்ணி அவனே சாக்காய் குடுத்துட்டா சரி ஓகே ப்ரோ டங்க்ஸ் ப்ரோன் சொல்ட்டு என்னன்னமோ சொல்ட்டு போறா
சரிதா பைய வந்து மெறண்டுட்டா சோ வந்து என்ன பேசத் தெரியாம
ஏ என்னனா ரெண்டு வருஷோ முன்னாடி வாங்குன அக்கௌண்ட எப்பிர்றா இது பண்ண முடியு அவனுக்கு ஒரு இது அவனுக்கு என்ன தெரியு நா எல்லா சாட்டுமே வச்சுட்ருக்க ஸ்கிரீன்ஷாட் மட்டுமே இருவத்தி நாலாயிரோ வச்சிட்டு இருக்க இருவத்தி நாலாயிறோ ஷ்க்ரீன்ஷாட்டு
ஸ்க்ரீன்ஷார்ட்ஸ் மட்டு
ஆமா ஸ்க்ரீன்ஷாட் மொத்தோ இருவத்தி நாலு மொத்தமா சேத்து ஒரு நாப்பத்தி ஏழ ஆறு இருக்கு பை டுவல் ஜி பி பை டுவல் ஜிபிய ஃபுல்லா ஆறு ஜி பி தா ஃப்ரீா கடக்கு அதா பஞ்சாயத்து அதேதா அதனாலதா நம்மகிட்ட ப்ரூஃப் எல்லாமே ஷார்ப்பா இருக்கு லைக் இந்த மாரி இருக்காது இப்போ பேசினதெல்லா
ம் ம்
இந்த அமௌண்ட் மேட்டர்ல ஷார்பா இருக்கு
ஓகே
ஏனா ஒன் லேக் கிட்டக்க லாஸ் ஆய்ருக்கு எனக்கு மட்டு தா தெரியு ஆம்மா அழுதுட்டுல்லா உக்காந்துருக்க அதனால ரொம்ப கஷ்டோங்க நீங்களே சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு ப்ரூப் டிலிட் பண்றீங்க பதினஞ்சாய்ரூபா போகுதுனா வலிக்குமா விலிக்காதா அடுத்த தடவ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுடா போனே திரி போன வாங்கி போற எஸ் வாங்கலான் சொல்ட்டு ஒரு ரிதி ல்ல வாங்குனத்தா ஆஹ அதனால கரெக்டா இருக்கணு ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ட்டுருந்த பஸ்ட்ல ஐபோன் பிப்டீன் ப்ளஸ் பேனு போடீன் ப்ரோ ஒன்னு யூஸ் பண்ணிட்ருந்த
ஓ
அதுக்கப்புறமா விவோ போனு அந்த ஃபோன அம்ச்சு விட்டனா அந்த ஃபோனு ரெண்டு ஃபோன் சேத்து யூஸ் பண்ணிட்டுருந்த ஒரே ஃபோனா வாங்குன எஸ் டுவெண்டி போர் அல்டரா வாங்குன சாம்சனு தண்ணில விழ்ந்து போயிடுச்சி வண்டரல்லா போன லாஸ்டா வண்டர்லால தண்ணில போட்டு இல்ல சென்னை ஒன்டர்ல்லா போய்ட்டு தண்ணில போட்டோ வீடியோ எடுக்குறதுக்கு
ஓஹோ
வீடியோ எல்லா செம்யா வந்துருச்சு தண்ணியில போட்டு விளையாட்டு இருந்தோ அஸ்குரம போன போட்டுட்டு இருந்தா அஸ்கர் போனு எதுவுமே ஆகல எதுவுமே ஆகல அதா சொல்றனே அவனோட போன் எதுமே ஆகல அவ போன்பில் பாக்க இருக்கு நான் கேரளால இருந்து வர வச்ச அந்த போனு கேரளா இருந்து வர வச்சே என் ஃப்ரெண்டு ஒருத்த கிட்ட பேசி வாங்கி அமௌண்ட் போட்டு விட்டு பிஸ்கெட்தா எடுத்த அவன் போன எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டுருந்த லைக் ஒரு அஞ்சு நாள் கூட ஆகலை அந்த பேன் வாங்கி அஞ்சுபத்து நாள் கூட யூஸ் பண்ல தண்ணில விலுந்து நா குடுத்துட்ட நேத்துதா அவ மெசேஜ் பண்ணிருந்தா குடுத்த தண்ணில விழுந்து இத ஆயிடுச்சுல கேமரா ஒர்க் ஆகல ஆ நாப்பது ரூபாய்கு குடுத்துட்டோ ஆமா நேத்து மெசேஜ் பண்ணதுக்கு இவ அந்த போன நா குடுத்தே குடுத்து ஒரு போர் பைவ் டேஸ்ல அவ பேலன்ஸ் எனக்கு பைவ் ஹண்ட்ரெட் தரணு
ஓக்கே
அவ என்னனு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்புனனோ ப்ரோ மொபைல் டெட் ஆயிருச்சி ப்ரோ அப்பிடி சுடுரா எப்படி இருக்கு மொபைலே டெட் ஆயிடுச்சு அவளோதா மொபைல் கத முடிஞ்சிருச்சு
ஓக்கே
ஒன்றரை லட்ச ரூபா மொபைலு தண்ணில போட்டு முடிஞ்சுச்சு வேல
கேக்குதா ம்
து அவ மெசேஜ் பண்ணிருக்கா பாய் இந்த மாதிரி டெட் ஆயிடுச்சு பாய் சொல்லிட்டு ஐநூறு ரூபா கிட்டா சரி உடு ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு மொபைல்க்குன்னு கேட்டதுக்கு அவல்லா எதுவு சொல்லல்ல என்ன பண்றன்னு தெரல பாய்ன்னு சொல்லிட்டு நா அவ எப்போ சொல்லி இருந்தா ஏப்ரல் டுவெண்டி போர்ரு மொபைல் டெட் ஆனது
லைக் டுவெண்டி டுவெண்டி சம்திங் எப்போ
இப்போ இப்போ டுவண்டி டுவெண்டி சிக்ஸ் இப்பங்க ரெண்டு மூணு மாசத்து முன்னாடி
ஓக்கே ஓக்கே ஓக்கே
நானு அதுக்கிறந்த போய் குடுத்துட்டு வந்தோ அந்த மொபைல சென்னை ஆ சென்னை போய் குடுத்துட்டு வந்தோ ரெண்டு பேரு போயிட்டு பைக்லியே போய் குடுத்துட்டு வந்தோ
ஓ பக்கந்தானே சோ டூ ஹொர்ஸ் சம் திங் டிராவல்
மா ஆமா ஆமா ஆமா ஆ நான் ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க ரூம்லேயே ஸ்டே பண்ணி இது பண்ணி குடுத்துட்டு வந்துட்டோம் ஆ டேட்டு ஆயிருச்சி அவதா அதுக்கு அப்பறோ கேட்ட என்ன பாய் ஆச்சி அந்த டுவெண்டி போர்ல என்ன பாய் ஆச்சுன்னு கேட்டே அது அவ்வளோதா பாய் டெட்டு பாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுருந்தா ஆனா அதுமே பாவம் தா நா முப்பதாயிரூபா அவனுக்கு வேஸ்ட்டா போச்சு
கரெக்ட் தா ஆ
நா வித்து இருந்த அறுபதாயிரூபா போயிருக்கு ம்ச் அது தெரியுதுங்களா பீப்டீ பெர்ஸண்டேஜ் மார்ஜின்னு அவ ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ விடமாட்டாங்க ஆமா டெர்க்கு முன்னாடி கொடுத்துலா ஆனா ரெடி பண்ணலா அது கரெக்டான டிப் டெக்னீஷயனோ இதுவோ லைன் லைன்ல போயிருக்குன்னு பாத்தா எல்லா போன் ஒடஞ்ச போன் வரும் நீங்க பாத்து இருக்கீங்களா எப்பயிச்சு போன் டிஸ்பிலே புல்லா ஒடிஞ்சிட்டு இருக்கும் பேக் புல்லா ஒடிஞ்ட்டு இருக்கு கேமரா எல்லா போய்ட்டு இருக்கு மதர் போர்டு மட்டு நல்லா இருக்கு அந்த மாதிரி போன் வாங்கி அந்த போனுக்கு அந்த அந்த மாதிரி போன் எடுத்து அந்த போனுக்கு மதர் போர்டு போட்டுடனா பக்காவா ஒர்க் ஆகு அப்படி பண்ணாதா அந்த போன்னு வேல ரெடி பண்ணணும்னு இறங்கன்னா ஏதாச்சு ரெடி பண்ணலா எட்டாயிரமோ பத்தாயிரமோ குடுத்து ரெடி பண்ணிடலா மறுபடியு வேல வச்சுச்சுன்னா மறுபடியு காசு செலவு பண்ணு புரியுதுங்களா லைக் தட் அது வேஸ்ட்டு இப்போ நம்ம கொடுத்து அறுபதாயிர ரூபா குடுத்துட்டு பட்டுன்னு ஒரு வேல வந்துருச்சி எட்டார்ரபா ஆகாது மதர் போர்ட்ல கை வைகுனுனா எவனுமே இதுப் பண்ண மாட்டா ரிட்டன்தா குடுப்பா டான் அவங்கிட் ட்ட நா ஐடியாவா நா என்னாப் பண்ணே எனக் தெரியு இந்த ஃபோனு டெட் ஆகற கண்டிஷன் சொல்ட்டு ஷோரூம்ல சொல்ட்டாங்க செக் பண்ணே ஸ்கோப் போட்டு காம்ச்சாங்க அங்க நாங்க ஃபோன் எரிஞ்சிட் ட்ருக்கு ஷாட்டேஜ் ஆயிட்ருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சி அவ்ளோதா இதுக் கதன் சொல்ட்டு முப்பத்தஞ்சாயிர்பா கேட்டானுங்க ஷோரூம்ல குடுக்கல நாப்பதுருபாய்க் குடுத்தோ ஆனா நா சொல்ட்டே பாய் இந்த ஃபோன் என்னா வருமே அவுங்களேச் சொல்ட்டாங்க பாய் ஃபோன் என்னா வருமே கேக்க மாட்டே பாய் வாங்கியேட் டெட்டே ஆனா கூட ரெடி பண்ற நம் கிட்ட டெக்னிசியன் இருக்காங்க அவுங்க சொன்ட்டாங்க வாய் விட்டாங்க அவுங்க ஓகே வா டெட்டேயான கூட நாப் பாத்துகறேன் சொல்ட்டாங்க ஒரே வார்த்த அவளதா அந்த ஒரு வார்த் ஆம்மா நாப் பாத்துக்கறம்பா எங் கைக் கு குடுக்கும் போது கர்ட்டா இருக்கனு அவளதான் சொல்ட்டே அவன வாங்கனே அவர் அங்கியே அந்த ஃபோன பிரிச்சாரு செக் பண்ணாரு இதுமே தெர்ல புரியுதுங்ளா வெறு அந்த லேயர் மட்டுந்தா போயிருக்குன் நெனச்சாங்க ஆனா அந்தப் போர்டுக்குள்ள போயிருக்கிறது அந்த சர்க்யூட்டுக்குள்ள போயிருக்கிறது அவருக்கு தெரியில
ஓஹோ
அதா நா சொல்லிதா குடுத்தே பாய் செக் பண்ணிகோங்க எல்லா செக் பண்ணே செரி ஓகே பாய் எவ்ளோ இருக்கு நா செலவு பண்ணி நா அத ரெடி பண்ணி வித்துகுறே
ம்
எனக் குடுக்கறதுக் மனசே இல்ல நா வாங்கிட்டு வர்லான் நென்ச்சே அந்த ஃபோன் நல்ல வேல வாங்கிட்டு வர்ல வாங்கிட்டு வந்தனா அம்பதாயிர்பா லா அப்பவுமே ஒரு பதினஞ்சாயிர லாஸ் ஆயிடுச்சி பதினஞ்சாயிர லாஸ்ங்க அதுலியுமே ஆமா அஞ்சாறு அஞ்சு நாள்ல பதினஞ்சாயிர லாஸ்ங்கறது பெரிய லாஸ் தான அதுவு போய்ட்டு வந்தோ சென்னை வரைக்கும் போயிட்டு வர்ணு ரெண்டு பேருக் சாப்பாடு பெட்ரோலு ம ரெண்டு தரவப் போயிட்டு வந்தோ ஒரு தரவ ஃபோன் ரெடி பண்றதுக்கு கேக்கறதுக்கு மட்டு என்கோரி கு ஒரு தரவ ஃபோன் விக்கிறதுக்கு அதுக்கே ஒரு நாலாயிரபா காலி அந்த ஃபோன் வாங்கன அமௌண்ட் ஒன்னு அதுப் குடுத்த அமௌண்ட்டு வேற அது அப்டி இப்டின் சொல்லிட்டு அதுக்காக இதுப் பண்ணி சுத் துனது பிஸ்னஸ கூட விட்டுட்டே கொஞ்ச நாளு எதுவுமே பாக்கல டிப்ரஷன்ல போயிட்டே உள்ள போனா டிப்ரஷன்ல போய்ட்டே எப்டி இருக்கு ஒன்ற லட்சருபா ஃபோனு எஸ் டுவெண்டி ஃபோர் அல்ட்ரா அதல கேமராதா ஹலைட்டே கேமரா ஒர்க் ஆகலனா எப்டி இருக்கு அது வேண்டா சொல்ட்டாங்க தெரியுமா ஒரே வார்த்தையா
என்னது
கொண்டு போய் யூஸ் பண்ணுங்க எப்ப வேணா டூட்டே எப்ப வேணா டெட் ஆகனு அந்த ஃபோனு கண்டிஷன் சொல்றதுக் கில்லன் சொல்ட்டாங்க அவுட் ஆஃப் பேஷன் மாரி ஆயிட்ச்சு அந்த ஃபோனு
செரிதா
நல்ல வேல ஆனா அன்னைக்கு நா தப்பிச்ட்டே கர்ட்டா குடுத்தலே குடுக்கலனா அவ்ளதா
போ என்று நெனைக்கிறேன் ஆமா இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட் ட்ட நேரம் முடிவடையப் போகிறது
ஓகே தங்கள் மீண்டும் கால்ப் பிறய்ய நன்றி வணக்கம் இருங்க இருங்க என்ன சொல்ல கூடாதா
ஓ நமக்காது இன்னும் சிறிது நேரம் நமக்கு உள்ளது
என்னப் பண்றிங்
நா வந்து நா உக்காந்துத் தக் தலக்கானியின் தலையணை லைக்க பில்லோஸ்
ஓகே ஓகே நா என்ன சொல்றனா இப்போ பேச்னது கூட அஸ்கர்கிட்ட போய் சொல்லுவிங்களானு கேக்கறே
இல்ல இல்ல நத்தீங் நத்தீங் கண்டிப்பா இல்ல
அதுதா நீங்க அதுப் பண்றதா எனக் கடுப்பாயிடுச்சு நா அப்பவே நா நெனச்சே கால்ப் பண்ணி கேட்டுல்லான்ச் பொரு நாளைக்குதா நா மெசேஜை போட்டே அப்போ கால் பண்ணிருந்தீங்கன்னா நா ஏதாவது சொல்லிட்டு இருப்பே ஆ செரினு சொல்லி கேகல செரி எதுக்கு கேட்டுக்கன்னு விட்டுட்டே எனக்கு என்ன அசிங்கமா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேசுறோ ஓகே ரைட்டு இப்ப உண்ட்ட சொல்ற நம்ம பையன் தா அதுனால எதுவு சொல்லல லைக் தட் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு நா அது சொல்றே
இட்ஸ் ஓகே
இப்ப நா என்ன சொன்னே
ஓகே நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவுவடைந்தது மீண்டும் புது இணைப்பில் இணைவோம் நன்றி வணக்
நன்றி வணக்கம்
மீண்டும் சந்திப்போம்